நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கங்க
என்ன பண்
நா பேசுறது தெளிவா ஆ நா சும்மா உக்காந்துருக்கேங்க இனிமேதா சாப்பின்னு
அப்டியா
ஆமாங்க கணவர் வெளில போய்ருக்காங்க அவுங்க வரட்டுன்னு சாப்பிடாம உட்காந்துருக்கே
சேர் செரிங்க
ம் நீங்க என்ன பண்றீங்க
இப்பதாங்க படுத்திருக்கே சாப்ட்டு முடிச்சுட்டு படுத்திருக்கே
ஓ செரி
வேல வேற இங்கன அதிகமா இருக்கு
அ ஏங்க இது வீட்ல எது வேல பாக்குரிங்ளா இல்ல வீட்டு வேலைங்ளா
வீட்டு வேல தாங்க எங்க பசங்க அந்த வெள்ளை அ கூட்டு போனாங்க அது பாருங்க ரெண்டு பசங் களோ சேந்து அப்டியே அவ்ளோ அழுக்காய் கொண்டு வந்துருக்காங்க
ஐயோ அ அந்த வெள்ள யூனிஃபார்ம்லா போட்டா எப்டி பண்ணுவானுங்க
ஆமா அன்னைக்தாங்க அந்த யோகா க்ளாஸ்லா வைக்கிறாங்க பீடி உட்றாங்க எல்லாத் மே அன்னைக்கு பாத்துதாங்க செய்றாங்க
ம் அதா இந்த புதன் கெழமைங்குற பட்சத்துல அப்புல்லா இல்லன்னா அந்த டீஷர்ட் மாரிலா குடுக்குறாங்க அப்புல்லா குத்துர்லாம்ல பேசாம
அ அதுவு குடு அது வந்து வெள்ளிக்கெழமை அன்னிக்கு அது போட்டுப் போணுங்க
அ அதா அந்த மாரி ஸ்பெஷல் டேலெல்லா இப்டி அழுக்காக்குறதுக்கு அந்த ஸ்பெஷல் டே அன்னைக்கி இந்த டீஷர்ட் குடுக்க சொல்ட்டா ஈஸியா தொவச்சுர்லாம்ல
ஐயோ பாருங்க இப்ப நா அந்த மிஷின்லயு போட முடியாது
ஏமா
அது வந்து இந்த ஆலா வேர த்த வாங்கலங்க சரியா போயிடுச்சு இந்த ஆலா போய் க்கிங் சோடா எலுமிச்சிம்பழோ உப்பு எல்லாத்தையு கலந்து வச்சுருவங்க
ஆ போயிடுங்களா அழுக்கலா
ஆ போய்டுங்க கொஞ்ச போய்டுங்க இந்த ஆலா ஊத்துனாலே போய்டுங்க
ஆ செரி செரி அப்டிபுப் பா ஆமா தொவைக்காமயே அத கொஞ்ச நாள் போடவு முடியாது வெள்ள சட்டை கற உளுந்துரு
ஆமா அது அதுவே நானு நாலு நாளா போட்டு வெச்சிருக்குறேங்க வேற
ஐய்யய்யோ
அடுத்து புதன்கெழமையு வந்துருச்
ஆ அத் அதானே நா நாளைக்கி இன்னைக்கு தொவச்சாதான அது நாளைக்கு காஞ்சு புள்ளைங்களுக்கு ஐயன் பண்ணி போட்டு வுட்லா
அதுவு ஆலா வேற இல்லைங்க அதா சாய்ந்தரந் தாங்க போய் வாங்கிட்டு வரனு வெயில் அதிகமா இருக்கு
ஆ செரி ஆமாங்க
பாக்கணு
ஆ அடிக்கிற வெயிலுக் தாங்க மாட்டுது
ஐயையோ இன்னு அதிகமா இருக்கு போலருக்குங்க இந்த ஆகஸ்ட் மாசல்லா
என்ன இன்மேதா ஆடி காத்தே இப்பதா அடிக்குது எப்படா மா கொஞ்சோ ஒரு மழ பெஞ்சா கூட தேவலான்ட்ருக்கு மழ பெஞ்சா அதுவு கஷ்டமா இருக்கு
எங்க பாத்தாலுமே அடிச்சு நொறுக்குதுங்க வெயிலு
ஆமா இது ஆனா என் கணவர் வந்து முந்தா நாள் பெங்களூர் போனாங்க அங்கல்லா மழன்னாங்க
பெங்களூர்லெல்லா தண்ணி கட்டுப்பாடுன்னு கேள்விப்பட்டே
அ மழ அங்க இருந்து வர வழியெல்லா மழைங்களா அவுங்களுக்கு ஆனா அவுங்க ஏசி வண்டியில பேயிருக்காங்க ஆ ரெண்டு நாளைக்கு முன்னாடி போக்கூட சொன்னாங்க அவ்ளோ மழ பெய்து அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க
ஞ்சு ஊத்துங் க
ஆ அப்டிங்களா
ஹுட்டா அடிக்கிது ஒரு சைடு காத்தா அடிக்கிது இதுவே மாறி மாறி அந்த வானிலையு மாறி மாறியேதா இருக்கு
ம் ஏந்தா மாற்னுச்சுன் தெர்ல கரெக்டா இந்தெந்த மாசம் பண்ணிட்ருந்தது இப்ப மொத்தமா மாறிடுச்சுங்க
இததா இப்போ சொல்லியிருக்காலங்க எதோ வந்து நம்மளுக்கு ப்ரச்சன ஆயிருக்குன்னு இது வளிமண்டலத்த சொல்லியிருக்காங்கல்ல
ஆ அதுக்கு ஏத்த மாரிதா கல்வித் துறையெல்லா செயல்படுவாங்க இருந்தாலு மழ லீவு மழ காலத்துல மழை லீவே வர மாட் டது வெயில் காலத்துல கூட வந்துச்சு கொஞ்சோ எதோ
வெயில் காலத்துல எங்கெங்க ம வெயில் அடிச்சுது வெயில் காலத்துல மே மாசல கூட தெரியலங்க அந்த அளவுக்கு வெயிலு
ஆ இந்த ஜனவரி எல்லா மழ பேஞ்சுச்சில்லங்க நல்லா
ஜனவரி மாச எங்கெங்க ரொம்பலா முன்னடி மாரி இல்லங்க முன்னாடி எல்லா டிசம்பர் மாச த்துல மழ
ஆ ஆ செரி
டி வி லபாத்துட்டே இருப்ப எப்படா ஸ்கூல் விட்வாங்க லீவு பாத்துட்டே இருப்போ
ஆ இந்த கஜா புயலு அந் ந்த நேரத்துலயே அதோட முடிஞ்ச மாரியே இருக்குங்க இப்பல்லா பெருசா எதுவு மழையே தெரிய மாட்டேது
போன வருஷத்துல இருந்தே மழ ரொம்ப அதிகமால்லா இல்ல போன வருஷத்துலயே ஒரு நாள் விட்டாங்க மழைக்கின்னே
ஆ ஆமாங்க நானா இப்ப கல்லூரி படிச்சதுனால எனக்கு மழ லீவுங்கறது கூட இல்லாம போயிடுச்சு இங்க
ஆமா ஆமா எங்க ஊர்ல ஆனா மேக கரு
எல்ல ஆமாங்க எங்க வீட்ல இந்த ரெண்டு பேர் அப்பிடிதாங்க இருக்காங்க ஸ்கூல் லீவுனா ஒடனே எனக்கு வந்து செய்தி அனுப்பிருவாங்க நா வந்து ஆமா நா வந்து காலேஜ் போறதுனால எனக்கு லீவு இருக் க்காது எங்க மாவட்டத்துல உள்ள ஆட்சியரு வந்து லீவு குடுக்க மாட்டாரு
ஆ
ஏன்னா அவரு வந்து கேரளாலால இருந்து வந்தவரு அந்த குளிருக்கு இங்க உள்ள குளிருக்கு அவரு பெருசா எதுமே அவருக்கு தெரியாது போல
செரி
எங்களுக்கு இது வரைக்கு லீவே குடுத்தது இல்ல
ம்
இது எனக்கு ஸ்கூல் லீவுங்கறத விட நம்மள தவிர மிச்ச எல்லாரு லீவ்ல இருக்காங்களே அப்டிங்கறதா கஷ்டமா இருக்கு
உங்க ஆதங்கோ அவ்ளோ ஆதங்கோ வெச்சிருக்கீங்க மனசுக்குல்ல
ஆமாங்க சின்ன புள்ளைங்கதா இருந்தாலு லீவுல அதுங்க ஜாலியா சுத்துதுங்கல்ல
அது என்னங்க அது ஒன்போது மணி வைக்கு தாங்க அந்த மழையு பெய்யு ஸ்கூல் லீவுட்ட ஒடனே வெய வெயில் அடிக்க ஆரம்பிச்சிரு
ஆமாங்க அது கரெக்டா எங்களுக்கு வந்து காலேஜ் போற நேரத்துக்கு விட்ற நேரத்துக்கு தா வெயில் அடிக்குமே தவிர மழ பெய்யுமே தவிர மத்தபடி எங்களுக்கு லீவ் விட்ற நேரத்துக்கு மழையே பெய்யாது
ஆமா ஆமா அதுக்கா எப்பதா மாறப்பா இந்த வருஷ அது கூட இருக்காது கூட இருக்குங்க பசங்கங்கள் லீவே கெடைக்கா
அதெல்லா கெடச்சிருங்க உங்களுக்குதா வானோ கருத்தாலே லீவுங்கிறீங்களே அதல்லா கண்டிப்பா கெடைக்கு கவலைப்படாதீங்க
அவங்களு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பாங்க இது மாரி பாத் இவங்களு நெறைய தடவ பாத்து இருந்துருப்பாங்க
ம் ஆமா
கேட்டாதாங்க லீவே விடுவாங்க
ஆ உங்களுக்கு ஆச்சியர் மார்னா அப்றோ கஷ்டமா போயிடுங்க எடையில வேற
ஆமா அது என்னங்க அதுங்குக பசங்க ஸ்கூ வீ வீட்ல இருக்கிறதுக்கு ஸ்கூல் போனாலே நல்லது தாங்க தோனுது
ஆ பார் ஸ்கூலுக்கு போனா உங்களந் தெலவ் வீட்டுல இருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோட விளையாட போய்டு வாங்க
ஆமா அ இப்ப வேற ஜெய் சின்ன பையன்கு வேற ஒரு ஃப்ரெண்டு புது ஃப்ரெண்டு வேர கெடச்சிருக்காங்க
ஆ
ஐயோ ஸ்கூல்ல ஃப்ரெண்டுங்க அவெங்க
இது செரி
அதெ இவெ இப்ப அடிக்கடி என் பையனை பாக்க வரா அவன பாக்காம இருக்க முட்லன்னு சொல்லிட்டு
ஏங்க பரவாயில்லயே
இப்ப வேற சவ அவ இப்ப அவெ அண்ணோ ஸ்கூலுக்கே மாறிட்டா
ஆ
புலக் மரூ டெய்லியூ இந்த சனிநாயிறு ஆனா டெய்லியூ வந்துருவா பாருங்க
அவென்டுயே எத்தன வயசுங்க ஆவது குழந்தைக்கி
அவூக்கென்ன ஆறு வயசு தாங்க ஆவுது
ஆறு வயசுலே இவ்ளோ அன்பான ஒரு புள்ளயா
கொஞ்சொ அது ஒரு ஃப்ரெண்டுங்க ஃப்ரெண்டு பாருங்க ஏ பையன ஏ பையே போயிட்டு வந்தா
ஆ
அவன் அடிக்டு அவே டெய்லியூ வருவாங்க அவன் சனி ஞாயிறு டெய்லியூ வந்துருவா
பரவால்ல ஆ ஆ
அப்ப போயிட்டு வந்தா
ஆ
போய் அழைக்க போறோ ஒரு மூணு மணிக்குள்ள வர மாட்டே சொல்ட்டாங்க
ஆ அந்த அளவுக்கு வெளான்ட்டுக்கணுங்க குழந்தைங்களிட்ட
அவெ இங்கதா விளையாட மாட்டாங்க ரொம்ப பசங்களா இல்ல எங்க தெருவுல
ஆ ஆ
அப்டியூ பசங்க அந்த அளவுக்கு யாருகிட்டயூ சேர மாட்டாங்க
ஆமா அமைதியா இருப்பாங் போல
அங்க போய் நல்லா இந்த மண்ணு இதெல்லா வெளாண்டிட்டு
ஆ பரவாயில்ங்க ஃபோனு பொண்ணு போன பாக்காம எத் அதோ விளையாட்றேனா சின்ன வயசுல
இந்த ‌எடத்துல ஃபோன் நெனப்பே வர மாட்டேங்குதுங்க உங்களுக்கு
ஆ செரிங்க
ம்
ஒரே ஒரு ஒரு நிமிஷங்க இங்க ஒரே சத்தமா இருக்கு
சேரி
ஒர் ஒருத்தவங்க வந்து கத்திட்டே இருக்காங்க இங்க
யாருங் உங் கணவர் வந்துட்டாங்களா
ஆ அவங்க வேற அவங்க கத் வந்திருப்பாங்க அவுங்களுக்காக சாப்பிடாம உக்கார்ந்தே ஆனா இங்க எனக்கு முன்னாடி இப்ப போய் சாப்பிட உக்காத்துருப்பாங்க
நீ நீ இன்னீயூ சாப்பிட்லியா
இல்லங்க மணி ஆவல மணி ஆயிட் ட்ச்சி எங்க அப்பா வந்தாங்க அப்ப ஜூஸ் குடிச்சே
சே ரீ
அதனால சரி இவங்க வரட்டுமே உக்காந்திருந்தே வந்துட்டாங்க
ம் ம் சேரி சேரி எங்கங்க உங்க மாமியாலா இல்லையா
ஆ அவங்க வந்து மாமாக்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்ட்டாங்க
சேரி
என்ன சாப்ட சொன்னாங்க சேரி இவங்க வரட்டு அப்டின்னு நா வெயிட் பண்ண
ம்
இப்ப வெயிட் பண்ணதுக்கு பிரோஜனமே இல்லாம அந்த ஜீவன் சாப்ட போயிடு
ஓ அப்பிடிங்ளா
அ ஆமாங்க நீங்க இந்த மாரிலா கணவருக்கு வெயிட் பண்ணி சாப்டுவீங்களாங்க
நாங்க எங் கணவர் வந்து இப்ப எங் கணவர் வந்து வெளிய வெளியூர்ல இருக்காங்க
அ
அ அவுங்க அவுங்க வந்தாதாங்க சாப்டுவ
ஆமா ஆமா அப்ப ஊர்ல வந்தா வீட்லதான இருப்பாங்க
ஆமா இல்ல எங்கயாச்சு வெளியில போனா கூட நா வெயிட் பண்ணுவ அவங்க சேந்துதா சாப்டுவோ நாங்க
அ அதாங்க நல்லது
ஆமா இல்லாட்டி நா மறுபடியு ஒரு தடவ சாப்புட்ற மாரி இருக்குங்க அவுங்க கூட ஒக்காந்து
ஆமாங்க எங்கருந்து நம்ப சாப் ட்டுட்டோ சொன்னா அத ஒத்துக்க மாட்டங்க இட்டிலி கொறையல இடியாப்போ கொறையல
ம் ஆமாங்க ஆமாங்க ஆமா அதனால அவங்களுக்காக வெயிட் பண்ணி எத்தன மணியா இருந்தாலு நா ப்டுவோ
ம், அன்னைக்கு பாருங்க எ கணவர் வந்து அவுங்க நண்பரோட வெளில போயிட்டாங்க முந்தா நாள் பத்து மணிக்குதா வீட்டுக்கு வந்தாங்க
சேரி
எனக்கு நா வந்து எப்பயுமே ஏழு மணிக்கே சாப்புட்ற ஆளு
ம், ம்
வெயிட் பண்ண முடியாம நானு சாப்ட்டுட்ட பாத்தா டப்பால உள்ள இடியாப்போ கொறையல கொறையலன்னு சொல்லி என்ன அவ்ளோ திட் டி சாப்ட சொல்றாங்க
அவங்களுக்கு தெரியு
அ என்ன பண்றது
நம்பளுக்குதா ஒரு இட்லி நம்பளுக்குதா
அ ஆமாங்க இது என்னது ஆட்டுக்கால் பாயா இருக்குல்லையா அது வச்சோ வீட்ல அன்னைக்கி
சேரி சேரி நல்லாருக்குமே இடியாப்பத்துக்கு ஆ
ஆமாங்க எங்கது எங்க வீட்டுக்காருதா இந்த மாரி ஐடியா எல்லா குடுப்பாங்க ஏதாவது கொழம்பு வச்சா அதுக்கே ந்த மாரி நைட்டு சமையல் பண்ண சொல்லிடுவாங்க
சேரி சேரி
அ நேத்தி நாட்டுக்கோழி கொழம்பு வச்சோ சப்பாத்தி போட சொல்லிட்டாங்க
ஆமா எங்ககிட்டயு எப்ப கோழிக்கொழம்புனாலு உடனே சப்பாத்தி தாங்க
அ ஆமா நீங்க வந்து பஞ்சாப் நாட்லருக் க வேண்டியவங்கங்க சப்பாத்திதா மினிமம் டிஷ்ஷே இருக்கு ஒங்க வீட்ல
எங்க எல்லாத்துக்குமே ரொம்ப புடிக்குங்க சப்பாத்தி
அ ஆமா ஆமா எனக்கு புடிக்கு ரொம்ப புடிக்குங்க
ச ரைசா சப்பாத்தியா கேட்டா நா சப்பாத்தில போய்டுவாங்க
ஆ கண்டிப்பா ஏன்னா எங்க அம்மாக்கு வந்து சப்பாத்திலா செய்ய தெரியாது அவங்க வந்து இந்த நா கிராமத்து சமையலதா அவங்களுக்குலா
ஆ
அதனால நா எனக்கு புடிக்குங்கறதே புடிக்குங்கறதனாலே நானே கத்துக்கிட்டு நானே போட ஆரம்பிச் சதுதா சப்பாத்திலா எனக்கும் எங்க அப்பாவுக்குந்தா
நாங்க வீட்லே அர்ச்சு வச்சு போய்யிங்க கோதும மாவு நல்லா கத் காய வச்சி அது கொண்டகல்ல அதூ அம் பொட்டுகல்ல பச்சரிசி எல்லா கலக்கு நாங்க அஞ்சி ச்சுக்குறுது
ஆ சாஃப்ட்டா இருக்குங்ளா மாவு
நல்லா சாஃப்ட்டா நல்லா உப் பூறி மாரி உப்பி உப்பி வருங்க
ஆ பரவால்ல அடுத்த வாட் நா வீட்டில் நா எப்பயு கடமாவு தா பயன்படுத் த்துவே இனிமே அரச்சி பயன்படுத்துறங்க
அ ஷு நமாஸ் மு அது வந்து ஒரு மாஸ்த்து மேல வச்சிட்டா அதுவு பூச்சி பெ புடிச்சிரு அதே
அப்படியா ஆ
இதாலே நாங் அடிக்கடி பயன்படுத்திரு வார்த்துக்கு ரெண்டு நாள் மூண் நாள் சப்பாத்தி தாங்க எங்கள் பஸ்
அ மா அடிக்கடி போட்டா தீந்துரு
ஆ ஆமாங்க எ பசங்கள்க் இப்ப ரைஸ்னா சப்பாத்தி கேட்டா சப்பாத்தி தான சொல்லுவாங்க
ஆ அது கொழந்தைங்க எல்லாரு நீங்க ஒத்துர்க்கரா அடிக்கடி எனக் சப்பாத்தி புடிக்கு இவங்க வந்து எப்டின்னாத் சா அது நேரு இந்த மாரி கொழம்புல்ல இல்லைன்னா நா சப்பாத்தி போட போறே அப்டின்னு சப்பாத்தி செரிக்காதுன்றுவாங்க
உள்ளு ஏ கணவரு சாப்டுவாங்க சப்பாத்தி போட்டவ்லே அவ்ங்ளு பொத் அவ்ங்க வந்து ஸ்டாட் பண்ற வேகு கட் பண்றதே அவங்கதா லல்லேரு ஓ ஆறு மணிக்கி அம்ச்சு நீங்கன்னா சப்பாத்தியா அப்டிம்பாங்க
உம் ஆனா இட்லி தோசையோட அது வேல அதிகன்தா ஆனா செய்யிறத்துக்கு ஆர்வோ ருக்கு நல்லாருக்கு அப்டின்னு
ஆமா ஆமா அது செஞ்சு முடியயே நம்ளுக்கே அது மழ காலத்துலனா கூட ஒண்ணு தெரியாது
ஆமா
காலத்துல அப்புடே நெனஞ்சி தொப்பறையா வந்துரு நம்மந்து கிச்
ஆ ஆம் ஆமாங்க நாங் கிச்சனல ஃபேனு போட்ருந்தோ இப் அந்த ஃபேனு வீணா போச்சு கழ்ட்டிட்டாங்க வேர்வைனே நிக்க வேண்டிய்தா இருக்கு
இட்லி தட்டு லைட்டு வேற ஓடலங்க அது வேற கடுப்பாருக்கு
லைட்டுக்கு நாலு பரவாலைங்க ஃபேனு ப்ரச்சன நீங்க லைட்டே ப்ரச்சனங்கிறீங்ளே
லைட் இருக்குங்க ஓரு ஒர் லைட் ரெண்டு லைட் இருக்கு இன்னு இருந்தாலு ரெண்டு லைட்டா போட்டாதா நம்ப எடத்துக்குல்லா கொஞ்சு பத்து வெளிச்சமா ருக்கு
யா ஆமம்மா பைடஸ்ட்டா எடு ச்சமா இருந்தா தானே கரட்டாருக்கு சமைக்கிறத்துக்குல்லா எடுக்குறத்துக்லா
ஆமா கிச்சன்லியு ஒண்ணு போய்ட்டு ஹால்யு ஒரு லைட்டு போய்ட்டுங்க
அயோ செரி சேவ் இது சரிப்பன யாரு இல்லையா பக்கத்துல
இருக்காதுங்க ஆனா கூப்புண்ணு செரி என்னைக்காச்சு கூப்ட்டு போனு வச்சிர்க்கே
ஃபோரே சரி எல்லா வேல வச்சதுக்கப்றோ ஒரே வேலையா கூட்
ஆமா அவ்க்கு வஸ்ட்டு ஒர் லைட்டு விணம் மோனிச்சு அடுத்து கிச்சன் லைட்டு வீணப்
பெட்ரூம்காஹ வெய்ட் பண்ணிட்ருக்கீங்ளாங்க
எது ஒடனே கூட்ரோட்டு தாங்க
அ அஸ் செரி செரிங்க ஆ செரிங்க ஆ செரிங்க கண்டிப்பா பேஸ்லா ஆச்சு ஆ வைங்கீய